எப்டி இருக்கீங்க
ஆஹ் நான் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டிருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கேன்
ஆனா சொல்லுங்க தோளி
இப்போ வந்து மாணவர்கள் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு எப்படி போயிட்ருக்கு
ம் ஆ ஆமா தோழி இந்த இந்த வாட்டி நிறைய புதிய படிப்புகளெல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க
கண்டிப்பா
ஹும்
பிள்ளைங்க வந்து எப்படி படிக்கிறாங்க
உம் ஹா நல்லா படிக்கிறாங்க
ஹ மார்க் எல்லாம் நல்லா மார்க் எடுத்திருக்காங்களா
இந்த வருஷம் பரவாயில்ல தோழி இப்ப பெண்கள் எல்லா நெறைய இடத்துல முதல் இடத்துல இருக்
கண்டிப்பா
ம் ஆமா தோழி நிறைய ஆ பள்ளிகள் வந்து புதுசா வந்திரு
ஆரம்பிச்சு குடுத்துருக்காங்க கண்டிப்பா
உஹம் உஹம் உ
அதனால பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகளும் நல்ல மாரியா கிடைக்கணும் அவங்களுக்கு மார்க்க வச்சுதான் அவங்க காலேஜ் எந்த மாரி முறையில கல்லூரிய வந்து தேர்ந்தெடுக்கணு அப்படின்றத வந்து பாப்பாங்க
ஆமா தோழி ஆஹ் மினத் இப்பெல்லாம தோழி இப்ப நம்மல்லா வந்து நம்ம கல்லூரி படிப்பு முடிக்கும் போது நமக்கு ஒருவே நம்ம வந்து ஒரு பெருசா நம்ம வந்து நம்ம கண்டிப்பா வேலைக்கு போணும் வேலை வாய்ப்ப நோக்கி நம்ம படிக்கணு அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கில்ல ஏதோ ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு ஒரு பட்டத்த வந்து நம்ம வாங்கனா போதும் நமக்குன்னு ஒரு அ அந்த மாரி நம்ம வந்து ச் ஒர்
ஒரு கிராஜுவேட் வாங்கணு அப்படின்ற மாரி முடிச்சிருவோம் கண்டிப்பாக
இப்பருக்கு பிள்ளைங்க வந்து அப்படி இல்ல எந்த துறையில வந்து அதிகமா வேலை வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து நம்ம நம்ம இருக்கும்போது வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து அவங்களோட ஆசையை நம்ம கிட்ட திணிச்சிருபாங்க நான் வந்து சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி கனவு இருந்தது ஆனா வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து அந்த மாதிரி
பிள்ளைங்களோட ஆசையை வந்து அவங்க புரிஞ்சு நடந்து கொண்டு போறாங்க நாம கண்டிப்பா நம்ம படிக்கும் போது வந்து பெண் மாணவர்களை வந்து அதிகமா படிக்க அனுப்ப மாட்டாங்க இப்ப இப்போ வந்து எல்லா இடத்துலயும் பெண்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க
ஆமா தோழி அது ஒரு நல்ல வளர்ச்சி சான தோழி நம்மல்லாம் ஒரு காலத்துல வந்து நம்ம கல்லூரி போறதுக்குல்லாம் ரொம்ப பயந்தோம் அஹ் ஆமா தோழி இப்ப வந்து எல்லா துறைலயுமே அவங்க வந்து சாதிச்சுட்டு இருக்காங்கோ அதிக இதுல வந்து முதல் மதிப்பண் அவங்க பாத்தீங்கன்னா ஆண்களை விட வந்து பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க இப்ப வந்து அவங்க வந்து எதை படிச்சா வந்து நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்ம வந்து படிச்ச படிப்புக்கு நம்ம வந்து வீட்டுல இருக்காம நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போனும் நல்ல வேலைக்கும் நிறைய பேரு போறாங்க தோழி நல்ல வந்து உயர் பதவி எல்லாம் பெண்கள் வந்து கண்டிப்பா இருக்காங்க
கண்டிப்பா
அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்குது தோழி நம்ம ஒரு அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் நம அடுத்த தலைமுறை வந்து வந்து முன்னேறி வராங்க
ட்ரமா ஆக்கி தராங்க அது உண்மை தான் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப எந்த துறையில தோழி படிச்சா வேலை வாய்ப்பு வந்து அதிகமா கிடைக்கும்
இப்போ வந்து பிள்ளைங்க வந்து நிறைய வந்து என்ன விரும்புறாங்கனா நீ எக்ஸாம் எழுதனும் என்ன மருத்து த்து படிக்கணும் அப்படின்றது ஏன்னா அதிகமான பேருக்கு வந்து அ வெளியே போயி காசு கட்டி படிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அதனால எல்லா பிள்ளைங்களும் வந்து இது கவர்மெண்ட்ல படிக்கணும்னு தான் விரும்புவாங்க அதனால நீட்டா எழுதணும் அ அப்படின்னு நிறைய ம ணும் மாணவிகளும் வந்து கோர்ஸ் இண்சூட்கள போயி டூசன்சென்டர்அந்த மாரில்லாம் போயிநிறைய படிச் வைக்கிறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ
அதனால வந்து அவங்களுக்கு அந்த இது வந்து படிக்கணும் அப்படின்ற இத வந்து அந்த நீட்டுன்றத வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேப்பர் ஈஸியாவோ இதாவோ இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்ட ஃமிலிங்கல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப பயன் உள்ளதா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ எடுத்துக்கிட்டால் எல்லாமே இன்சினியர் இன்சினியர் னை எடுத்துக்கிட்டா பெரிய பெரிய காலேஜஸ்லலாம் நிறைய சீட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நம்ம பசங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு முடியும் முக்கால்வாசி பேருக்கு முடியாது அவங்கள போய் கட்டி படிக்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் போய் பேங்க் லோனு அ அப்படின்றத போட்டாங்கன்னா அது அவங்க கட்டுறதுக்கு படிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலைக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்புறம் அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா
ஆமா ஆமா தோழி ஆஹ் இப்ப வந்து நிறையஹ் இப்ப நிறைய கல்லூரிகள்ல சொல்லி அவங்களே வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க இப்போ ஒரு ஒரு பெற்றோர் போகும் போதும் ஒரு மாணவர் போகும் போதும் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த துறையில வந்து நல்ல வேலைவாய்ப்பு இருக்கு அவங்க எடுக்கிற மதிப் எடுத்து தான் அவங்களுக்கு வந்து அந்த கலந்தாய்வுல அவங்களுக்கு வந்து ஒரு கல்லூரியில சீட்டு கிடைக்க போகுது அத வச்சு நீங்க வந்து இந்த இதுல நீங்க இந்த பாடத்துல நீங்க அதிகமா நீங்க மார்க் வாங்கிருக்கீங்களா உங்களுக்கு வந்து இந்த துறை வந்து இதா இருக்கும் சிறந்து விளங்க முடியும்
ச சில பள்ளிகள்ல வந்து நல்ல அஹ் இது கோச்சிங் கொடுப்பாங்க அவங்களுக்கு மார்க் நல்லா எடுக்கணும் அப்படின்றனால
கண்டிப்பா தோழி இப்ப பள்ளிகள்லயே வந்து சிறப்பு வகுப்புகள் எல்லாம் நடத்துறாங்க தோழி அடுத்தது வந்து நம்ம நீங்க வேலைவாய்ப்பு நோக்கி போகும்போது இந்த போட்டி தேர்வுலக்காக இது பண்றது அப்புறம் வந்து கல் மாதிரி அது வந்து இப்ப எல்லா துறை போட்டித் தேர்வுக்கும் இந்தை வந்து கேக்குறாங்க தோழி நேர அளவீடு அந்த வந்து எப்படி வந்து இது பண்றது அதது எப்படி சுலபமான முறையில் நொடி கணக்குல எப்படி வந்து ஒரு கணக்கு வந்து போடுறது அதெல்லாம் வந்து நிறைய பள்ளியில வந்து அதாவச இருக்கிறாங்க தொழில் கலையில ஓவியம் மாதிரி இப்ப வேலை வாய்ப்புக்காக வேலை வாய்ப்புக்காக இதுவும் வந்து இ நிறைய பள்ளிகல்ல பண்றாங்க தோழி அது வந்து படிப்போட சேர்த்து அதை பண்ணும்போது அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவியாருக்கும் தோழி
ஆமா எக்ஸ்ட்ராவா அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கும் போோது அவங்க கொஞ்சம் வந்து அதிகமா மா இது மார்க் எடுக்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும்
ஆஹ் ஒரு- ஒரு போட்டி தேர்வு வந்தவங்க கையாள போது அவங்களுக்கு பயம் எல்லாமே இரு ஆஹ் சரி நம்ம ஆ ஏற்கனவே நம்ம இதை வந்து நம்ம படிச்சிருக்கோம் இது நமக்கு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தல்லி உஹ
நம்ம படிக்கும் போதும் அப்படிதான் இதா இருந்துச்சு
தழி நம்ம படிக்கும்போது வகுப்பிலயே ஒரு ஓவியம் வந்து விளையாட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ந வப்போம்ஹ இப்ப வந்து இப்ப நம்ம கல்லூரி படிக்கும் போது இப்ப கல்லூரி மாணவக்கு அவங்க வந்து அந்த அந்த படிப்பை மட்டும் படிக்காம இப்ப அவங்க ஒரு துறையை தேர்ந்தெடுக்கறாங்க ஒரு பொறல் படிப்போ அல ஒரு வணிகவியலோ அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது வெறுமனையா அந்த மூன்று வருடமோ ஐந்து வருடமோ அந்த படிப்பை மட்டும் அவங்க படிக்காம அதோட வேலை வாய்ப்புக்காக வேற வந்து என்ன சேர்த்து படிக்கும் அத சேர்த்து படிச்சாங்கற வெறும்டிகிரியை மட்டும் வ வி கூட இன்னொரு கூடுதலான ஒரு ஒரு தொழில் பண்ணி போதுன்னாங்க கைல வச்சுக்கும் போது வேலை வாய்ப்புக்கு இதா இருக்கு தோழி ஏனா இ இப்ப வேலைவாய்ப்புக்கு கம்மியா இருக்கதுனால ஒரு ப ப பத்தாயிர காலி இடொ இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு லச்சம் பேருக்கு மேல வந்து வேலைவாய்ப்புக்கு வந்து விண்ணப்பிக்கிறாங்க தோழி அவுங்களுக்கு எல்லாருக்குமே வேல கெடைக்குமானா கண்டிப்பா கடை க்காது அந்த பத்தாயிரம் பேரு வந்து அவுங்க எ ப்பிடி வந்து இது பண்றாங்களோ அதுக் கு அவுங்க வந்து மதிப்பெண்ணெ எடுத்துருந்தாலு அவுங்க எப்புடி அதுலேந்து வந்து அவுங்க தேர்ந்தெடு க்க முடியுங்கம்போது இன்னு கூடுதலா என்ன அவுங்க தெருஞ்சுருக்காங்க இல்ல டைப்ரைட்டிங் தெருஞ்சுருக்காங்களா ஆ இல்ல வந்து வேற எது அவுங்க அது பண்ணிருக்காங்களா அங்யு ஒரு சிறப்பா இன்னோன்ன இது பண்ணும் போது நம்பளையு வந்து இது நா வந்து வெறுமனையா படிப்பு மட்டு படிக்கல அ
கண்டிப்பா ஆனா தோழி நம்ம படிக்கம்மோது நெறைய பேரு கவர்மெண்ட் எக்ஸாம் காக ஆம் முயற்சி செய்வாங்க என்ன இப்ப வந்து புள்ளெங்க வந்து அதிகமா யாருமே அந்த மாரி இதுல வந்து முயற்சி செய்ய மாட் டங்கிறாங்க ஆ க இப்பொ டி என் பி சி அப்பிடின்றத அத வந்து மாணவர்கள் உக்காந்து படுச்சி என்ன கஷ்டப்பட்டு எழுந்தாங்கனா அவுங்களோடய காலங்கள்ல வந்து நல்லா ஒரு இது இருக்கு அ ஒரு தாசில்தாரோ ஒரு அ ஐ எஸ் சோ ஒரு ஐ பி எஸ் சோ அந்த மாரி படிச்சா அவுங்களுக் கு நல்ல இது இருக்கு அப்டின்ற ஆனா முக்காவாசி மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா இன்ஜினியரு மருத்துவரொ அப்பிடிதா அந்த ஃபீல்ட்லயே தா போகணு அப் பிடிங்கதா எடுத்துகிட்டு வாராங்க பிள்ளைங்க
இல்ல தோழி நறைய பேர் வந்து இப்ப வந்து இந்த போட்டி தேர்வுகளுக்கு வந்து தயாராகிட்ருக்காங்க தோழி நெறைய அந்த தேர்வு எழுதுறதுக்கு வந்து சொல்லி் குடுக்குற பயிற்சி மையங்கள்லா நறைய வந்துருக்குப்போ அது மாரி நெறய நறைய பேர் இப்ப பே தேர்வு எழுதி வெ வெளில போறாங்க தோழி அங்க மா ரி வ நீங்க சொல்ல மாரி ஒரு போலீஸ் அதிகாரியாவோ இல்ல உயர் பதவி ஐ ஏ எஸ் அ திகாரியாவோ இந்த மாரி நறைய பேர் வந்து இப்ப பண்றாங்க தோழி நறய
அந்த மாரி முயற்சி செஞ்சா அப்பொல்லா வந்து பத்தாவுது பன்னென் டாவுது படிச்சி முடுச்சதுக்கப்பறொ என்ன செய்வாங்கன்னா ஆர்மிக்கோ இல்ல ஒரு அ போலிஸ் ஆஃபிசர்கோ அந்த மாரி வகைகள்ல வந்து அவுங்க பயிர்ச்சிக்கு போயி ஒரு எக் ஸாம் எழுதி அந்த மாரி இது பண்ணுவாங்க இப் போ வந்து நெறைய புள்ளைங்க வந்து விரும்ப மாட்டக்கிறாங்க அந்த மாரி இத வந்து புள்ளங்க விரும்பி முன் முன்னாச்சரிக்கையா இது பண்ணி படுச்சி அந்த இதுல வந்து அவுங்க செய்யணு அந்த மாரி வி கள் வந்து ரொம்ப இதா இருக்கு
கண்டிபா கண்டிபா தோழி நீங்க சொல்றதலா சரிதா தோழி இது இன்னைக் ஒரு நல்ல தலைப்பு இது இப்ப வந்து இந்த இப்ப எல்லாருக்கு இந்த பள்ளி முடிச்சி கல்லூரிக்கு போறதுக்கு இது ரொம் போ உதவியா இருக்கு தோழி நன்றி தோழி நம் பேசினதுல மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம ஆலைப்பிலினைவோம் தோழி
நன்றி வண்க்கம்
ம்